ஆ வணக்கம் தோழா எப்டி இருக்கிங்க தோழா
நா நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கிங்க
ஆ நல்லாருக்கேங்க வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்ளாங்க
ஆ எல்லா நல்லாருக்காங்க உங்க வீட்ல
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க சாப்ட்டிங்ளாங்க
ஆ சாப்பிட்டாச்சி நீங்க
ஆ சாப்ட்டாச்சுங்க உங்க வீட்ல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்ங்க
இன்னக்கி நெய் சோறு சிக்கன் அ வறுத்து அப்பறோ முருங்கக்கா சாம்பார் உங்க வீட்ல
சூப்பர்ங்க நல்ல மெனுவா இருக்குங்க எங்க வீட்ல வந்து பாத்திங்னா மத்யான வந்து சாதோ அப்றோ தண்டுக்கீர பொரியல் அப்பற உருளக்கெழங்கு ஆ பட்டாணிலா போட்டு பொரியலுங்க நைட்டுக்கு வந்து பாத்திங்கனா இரவு உணவு வந்து பாத்திங்கனா கோதும மாவுல செஞ்ச நூடுல்ஸ் பாக்கெட்டுங்க
நீங்களே செஞ்சிங்களா இல்ல கடைல வாங்கி இது பண்ணதா
இல்ல இல்லங்க கடைல தாங்க வாங்குனது
ஓகே ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் அப்போ இன்னைக் தியான சமையல் எல்லா முடிஞ்சி இப்போ ஓய்வெடுக்கற நேர வந்துருச்சு உங்களுக்கு
ஆமாங்க உங்க வீட்ல எல்லாரு நல்லாருக் காங்ளா என்ன கொழந்தைங்ளா இருக்காங்ளாங்க
ஆமாமா எல்லாரு நல்லாருக்காங்க அ எங்க வீட்டுல நானு மனைவி ஒரு பெண் குழந்தை இருபது மாசந்தா ஆவுது அவுங்கள தூங்கிட்டு தூங்க வெச்சு ட்டு இப்பதா கொஞ்ச வேலைகள் கொஞ்ச இருக்கு அதல்லா பாத்துட்ருக்கே உங்க வீட்ல எத்தன பேரு யார்
வாழ்த்துக்கள்ங்க வாழ்த்துக்கள்ங்க எனக்கு ரெண் டு ப பசங்கங்க
ஆ
அப்பற நானு வீட்டுக்காருங்க
சூப்பர் சூப்ப ஸோ பசங்க அவுங்க எல்லாமே ஸ்கூல் போற ஆரம்பிச்சுட்டாங்களா அங்க தமிழ்நாட்ல வந்து பள்ளிக்கூடங்கல்லா தொறந்துருச்சுன்னு கேள்விப்பட்ட
ஆமாங்க அ இங்க வந்து பாத்திங்கன்னா எ பெரிய பைய வந்து ரெண்டாவுது படிக்கிறாங்க ஸ்கூல் தொறந்தாச்சுங்க சின்னவனுக் கு வந்து பாத்திங்கன்னா பத் தாந் தேதிதாங்க ஸ்கூலு அதுனால சின்ன பையனு நானு இருக்கோங்க
சேரி சேரி இப்போ நீங்க விடுமுறைல கொஞ்ச ரிலாக்ஸா இருந்திருப்பிங்க லேட்டா எந்திரிச்சு லேட்டா சமையல் செஞ்சு இப்ப வந்து பள்ளிக்கூட ஆரம்பிச் சு பசங்க வந்து வெள்ளனையே அவுங்கள எழுப்பி ரெடி பண்ணி அவுங்களுக்கு காலை உணவு மதிய உணவுலா செஞ்சு குடுக்கணு சோ இந்த விடுமுறைல இருந்து இப்போ மறுடியு இந்த இக்கட்டான நேரத்துக்கு போறீங்க உங்களுக்கு எப்டி இருக்கு இந்த சைய்ரம்
கொஞ்சோ கஷ்டமா தா இருந்துச்சு இருந்தாலு ஆ இதுதான இதுதான அப்ப லீவு கொஞ்சோ ரெஸ்ட் எடுத்தோ இப்ப திரும்பவு நம்பளோடைய வேலைகள திரும்பவு ஸ்டார்ட் பண்ணியாச்சு பழைய வேலைகள கொஞ்சோ ஸ்டாட் பண்றப்ப கொஞ்சோ கடினமா தா இருக்கு
ஆ
வந்து பசங்கள எழுப்புறது ஏனா பசங்களுக்குமே வந்து லீவு இல்லிங்களா
ஆமா ஆமா
லீவ்ல வந்து நல்லா தூங்கிட்டு லேட்டா எந்திருப்பாங்க அந்த மாரி இருந்துட்டு திரும்ப பள்ளியெல்லா தெறக்கறப்ப சீக்கிரோ எல வைக்கணு சீக்கிரோ அவங்கள ரெடி பண்ணணு ஊட்டணு கரெக்ட் டைமுக்கு எடுத்துட்டு போய் பஸ்ல விடணு கொஞ்சோ சிரமமா தா இருக்கு அது போக போக அப்டியே பழகிடு அதுக்கப்றோ அந்த கரெக்டான ஒரு ஒழுங்குமுறை வந்து திரும்பவு அப்டியே பின்பற்றிடுவோங்க
உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு இந்த மாரி மே விடுமுறையில நீங்க வந்து தாமதமா எழுந்துருச்சு உங்களுக்கு வந்து பசங்க ரெடி பண்ணணு அவசர அவசரமா சமைக்கணு அப்டிலாஇல்லாம அந்த மே விடுமுறைல நீங்க வந்து பொறுமையா நிதானமா எல்லா பண்ணுவீங்க ஆனா இப்ப வந்து அப்டி கெடையாது பசங்கள ரெடி பண்ணணு அந்தந்த நேரத்துல சமைச்சு அவுங்களுக்கு குடுத்தி அனுப்பணு சோ இப்போ அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா
அ பிடிச்சிருக்குன்றத விட பாத்தீங்கன்னா ஆ லீவ்ல பசங்க இருக்கறது மகிழ்ச்சி மகிழ்ச்சிதாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்தை வந்து அவுங்க ஒழுங்காக செலவழிக்க மாட்டாங்க ஒன்னு டி வி பாத்துட்டு இல்ல குறும்பு பண்ணிட்டு சண்ட போட்டுட்டு வெயில விளையாடுறது ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள்ல்லா பரவாயில்ல இதே வந்து இதாகறப்ப வந்து பாத்தீங்கன்னா அது அவ்ளவா நல்லது இல்ல இல்லைங்களா இப்ப கரெக்ட் டைமுக்கு போனோ படிக்கிறோ விளயாடுரோ சாப்ட்றோ எழுதுறோ ஹோம் ஒர்க் பண்ணுறோ தூங்குறோ இது வந்து ஒரு அப்டியே ஒரு என்ன சொல்றது ஒரு அப்டியே ஒரு அமைப்பா வருதுங்க
கண்டிப்பா
ஆமாங்க அது இதுதா சிறந்ததுங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் ரெண்டு நாள் விடுமுறைனா பரவாயில்லங்க தொடர்ந்து விடுமுறை விடுறப்ப பசங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அ இது கொஞ்ச நேரோ விளையாடுறாங்க டி வி நெ றையங்க அந்த ஸ்கிரீன் டைம்லா நம்ம கொஞ்சோ கட் பண்ணுற மாரி இருக்குங்க ஸ்கூலுக்கு போனாங்கன்னா கரெக்ட் டைமுகு டிஃபன் சாப்ருவாங்க லஞ் மத்தியானோ உணவு சாப்ட்டுருவாங்க நைட்டு சாப்டுவாங்க கரெக் டைம்க்கு தூங்குவாங்க எழுவாங்க படிக்கிற சமயோ படிப்பாங்க விளையாடுற சமயோ விளையாடுவாங்க
ம்
அப்ப லீவுன்றப்ப அப்டியே கொஞ்ச எல்லாமே மாற்றமடையுது இல்லைங்களா
ஆமா ஆமா
அதுதாங்க
சேரி சேரி
ஓ நீங்க எப்புடி ஃபீல் பண்றீங்கங்க
எனக்கு வந்து சாம்பர் தா பெஸ்ட்டு அ நம்மளுக்கு வந்து இந்த நேர த்துல வேல செய்றது நேரத்துல முடிக்கறதெல்லா செட்டே ஆவாது நம்ம இஷ்ட பாட்டுக்கு எந்திரிச்சுட்டு இஷ்டப்பாட்டுக்கு சாப்ட்டுட்டு அப்டியே இருக்கிறதுதா எனக்கு பிடிக்கு ஆ இப்போ என்ன பண்றது எல்லா நாளு அப்டி இருக்க முடியாது ஆ உலகத்துல வந்து ஒரே மா ஒவ்வொரு நாளு ஒவ்வொரு விதமா போய்ட்டு இருக்கு சோ இருக்கிற வரைக்கு அதுல ரெண்டு மாசோ எல்லா இது பண்ணிட்டே ஆனா எனக்கு நா சொன்ன மாரி என்னோட கொழந்த இன்னு பள்ளிக்கூடத்துக்குலா போல எ கூட தா இருக்கு இன்னொரு நாலஞ்சு வருஷோ எங்கூட தா இருப்பா அதுக்கப்றந்தா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்போணு இப்போதைக்கு அப்டியே போய்கிட்டே இருக்கு நீங்க என்ன பண்ணுறீங்க நாள்தோரு உங்களோட ரொட்டீன் என்ன கால்லந்து இரவு வரைக்கு என்னா பண்ணுவீங்க
என்னங்க எ எ எல்லார் மாரியு தாங்க வீட்டு வேலைகள் பிள்ளைங்க சமையல் வீடு க்ளீன் பண்றது இந்த மாரி ஒரு ரொட்டின் தாங்க புதூ ரொ ட்டினுன்னு நம்பளுக்குன்னு எது இல்லைங்க இந்த மாரி ஒரு
உங்களுக்கு ஓகே ஓகே நீங்க இதயேதா வருஷோ வருஷோ டெய்லி பண்ணிட்டே இருக்கே உங்களுக்கு சளிச்சு போகலியா என்னடா வாழ்க்கன்ற மாரி எது தோணலியா
அப்பில்லா இல்லைங்க நானு வேலைக்கு போய்ட்ருந்தங்க இப்போ இந்த போன வர்ஷந்தா கொஞ்சோ கொஞ்ச வேறு எதாச்சு பரிட்சைக்கு படிக்கலானு நின்னுட்டங்க
எந்த பரிச்சைக்கு படிக்கிறீங்க
ஓ அரசு வேலைக்கு எதாச்சு ஒன்னு முயற்சி பண்ணலா
ஆ எந்த குரூப்பு ட்ரை பண்றீங்க நீங்க
இல்லங்க நா வந்து பாத்தீங்கன்னா அ டி ஆர் பி அந்த மாரி எதாது ட்ரை பண்ணலான்னுங்க
ஓகே ஓகே சேரி வாழ்த்துகள் வாழ்த்துகள்
உங்களுடைய அ அன்றாட வாழ்க்கை எப்படிங்க போகு
எனக்கு என்னங்க இப்போ இப்ப நானு பாத்தீங்கன்னா காலைல எந்திப்பே ஆ எந்திச்சிட்டு ரெடி ஆயி என்னோட வேலை நேரம் பாத்தீங்கன்னாக்கா எட்ர மணி சோ வீட்லருந்து வீடு வந்து பக்கந்தா ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷந் தா வண்டில போனா பக்கந் தா ஒரு ஒரு கிலோ மீட்ட்ரு தா சோ போயிருவே அதுக்கப்பறோ சாய்ங்காலோ ஒரு அஞ்சு மணிக்கு என்னோட வேலைய முடிஞ்சு நா வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு அஞ்சர ஆயிடு அதுக்கப்பறோ வீட்ல வந்து கொழந்தையோட வெளையாண்டுட்டு அதுக்கப்பறோ டீ குடிச்சிட்டு மனவியோட அப்பறோ எதாச்சு வேற வீட்டு வேலைகள்லா இருக்கு காய்கறி வாங்கறது வேற எதாச்சு வேலை எல்லா இருக்கு அது பண்ணிட்டு குழந்தைக்கு ஊட்டிட்டு குழந்தைய தூங்க வெச்சுட்டு ஒன்னா வெளையாண்டுட்டு அவளதா இப்டிதா போவு நார்மலா ஞாய்த்து கெழமனாக்கா வீடுலா சுத்தோ பண்ணுவோ எங்கயாச்சு வெளியே போய் சாப்புடுவோ உணவு அது மாரிதா
அவுங்க நல்ல விஷயங்க வீட்டு வேலைகள்லா ரெண்டு பேருமே பகிர்ந்துப்பீங்களாங்க
ஆ முக்காவாசி அவ வீட்டு வேலைய எதா சமைக்கறது சுத்தோ பண்றது க்ளீன் பண்றதுல்லா அவ பண்ணுவா அவளுக்கு பண்ணாத விஷயங்கள் வெள்ல போய் மார்க்கெட்ல காய்கறி வாங்கிட்டு வர்றது பால் பழங்கள் அதுக்கப்பறோ அவருக்கு தேவையான பொருட் கள் வாய்ங் குடுக்கறது அதெல்லா நா பண்ணுவே அவளுக்கு எதாச்சு உயரோ ஏ தெல்ல உயரோ பத்தல க்ளீன் பண்றதுக்கு எதாச்சு எடுக்கணு வெக்கணு அதுலா நா பண்ணுவே சின்ன சின்ன விஷயங்கள் அவட்ட கேப்பா நா பண்ணுவே
நல்ல விஷயங்க நல்லதுங்க அங்க எப்படிங்க இன்னிக்கு வெயில் அடிச்சிச்சுங்ளா எப்டி இருந்துச்சுங்க மேகமூட்டமா இருந்துச்சுங்ளா
இங்க வந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்னிக்குதா நல்லா கொஞ்சோ மழ பெஞ்சிச்சு ஒரு நாலு மணில இருந்து ஒரு நால்ற நாலேமுக்கா வரிக்கு நல்ல மழ பேஞ்சுச்சு இங்க
செரிங்க செரிங்க அங்க இன்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிலுனு சொல்ல முடியாதுங்க ரொம்ப மழனு சொல்ல முடியாதுங்க அப்டியே கொஞ்சோ அப்டியே லேசான தூறலுங்க அப்புறோ வெயிலுங்க டே கொஞ்சோ அப்டியே லேசான தூறல் வெயிலுங்க இங்க வெயில் வந்து பாத்திங்கன்னா ஒரு ஒரு மண்நேரோ ஒன்ற ரெண்டு மண்நேரோ இருந்திருக்குங்க நல்ல வெயிலுன்றது அவ்வளதாங்க இருந்துச்சு
ஓ ஆமா இப்போ வந்து அந்த கத்திரி வெயிலு பங்குனி வெயில்லா சொல்லுவாங்க அதெல்லா முடிஞ்சுருச்சு இதுக்கப்புறோ பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சோ கொஞ்சமா மழை காலம் ஆரம்பிக்கரது நனைக்கிறே நானு
இல்லங்க அப்ப கூட சூரிய அது இயற்கை வந்து தன்னுடைய கோர முகத்தை வந்து காட்டி க காட்டிக் கொண்டுதாங்க இருக்கு இன்னு வெயில் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து இல்லன் சொல்ல முடியாதுங்க
ம்
ஒரு நாள் இப்டி இருக்குங்க ஆ சொல்லுங்கங்க
ம் அத்தா அது மக்கள்தா காற்று மாசுப்படுத்தி ஆ சுற்றுசூழல மாசுப்படுத்தி இந்த இயற்கைக்கு எதிரா நம்ம நடந்துகுட்ருக்கோ அதனாலதா இந்த மழை பெய்ய வேண்டிய நேரத்துல பெய்யாம தா இஷ்ட நேர கரு பேஞ்சிக்குட்டு இருக்கு இது நம்மதா ஒரு முக்கிய காரணமா இருக்கோ ம்
ஆ சில நாட்கள்ல்லா பாத்தீங்கன்னா வெயில் வந்து ரொம்ப மோசமா இருக்குங்க
ஆமா மேம் குறிப்பா இந்த வயசானவங்க கொழந்தைகளுக் குலா ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த வெயில் காலங்கள்லா
ஆமாங்க ஆமாங்க ஆ உங்க வீடு எப்படி இருக்குங்க பரவால்லைங்ளா வெயில் வெ வெ வெயில்னுடைய தாக்கம் எப்படி இருக்குங்க கம்மியா இருக்குங்ளா இல்ல நல்ல ஜிலு ஜிலுனு இருக்குங்ளா
ஆனா இப்போ சுமாரா இருக்கு ஏனா எங்க வீட்டுக்கு மேல வந்து தண்ணி தொட்டி இருக்கு நாலஞ்சு பெரிய கான்கிரீட் தண்ணி தொட்டி அதனால அந்த அளவுக்கு தாக்கம் இல்ல அ அவ்ளோ வெயில் பே அடிச்சாலு மற்ற எடத்த விட நம்ம வீட்ல வந்து கொஞ்சோ கம்மியாதா இருக்கு அந்த தொட்டியின் காரணத்னால்
நல்ல விஷ்யோங்க இப்ப வெயில் காலோ வந்து நல்ல ஜில்லுன்னு இருக்குங்க இப்ப மழ காலன்றப்ப ரொம்ப இன்னு ஜிலு ஜிலுனு இருக்கும்பாங்க
ஆமா நல்ல ஜில்லுனு இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா பெட்ஷீட் போட்டு இழுத்துட்டு தூங்கலா சூப்பரா இருக்கு
செரி இல்லைங்க இந்த கிளைமேட்டுக்கு அல்ல ரொம்ப க ஜில்லுன்னு இருந்தா சளி ஃபீவர் அந்த மாரி ஏதாச்சு வருதுங்ளா இல்ல
அது அப்டிதான் கெடையாது மழ காலத்துல தா வரு அப்பில்லா எதுவு கெடையாதுங்க அது எப்ப வருதோ அப்போ வரு உங்களுடன் பேசியது எனக்கு மிக்க மகிழ்ச்சிங்க மீண்டும் தொடர்ந்து பேசுவோ இத பத் தி கண்டிப்பா வணக்கம்
மிக்க நன்றி மிக்க நன்றி தோழா